வணக் கோக்கங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சப்பாத்தி பன்னீர் செய்லான்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க
தெரியுமா உங்களுக்கு
அதெல்லாம் யூடியூப்லதான் கத்து குடுக்குறாங்களே
அ பன்னீர் மாசா அதுதா பன்னீர் மசாலா செய்வீங்களா
ப்ராப்பரா ப்ராப்பரா வராது ஓரளவுக்கு சம் சமைப்பே வெங்காயோ கட் பண்ணிட்டு இஞ்சி
ஆ சொல்லுங்க
வெங்காயம் கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு தாளிக்கிறது எல்லாம் எப்படி தாளிக்கிறோமோ அது மாதிரி பண்ணிட்டு அ தக்காளி மட்டோ அரைச்சி ஊத் ஊத்திக்குவேன் அரைச்சி ஊத்திட்டு நல்லா கொ உப்பு மிளகாத்தூளு தனியாத்தூளு
ம் ம் ம்
ஆ நல்லா இருந்து எண்ணெ பிரிஞ்சு வரும்போது பன்னீர வந்து ஒரு கட் பண்ணி டிப் அனப்து அதுல போட்டு
ம் ம்
சக்கர பண்ணிருவோமே வெல்லம் வெல்லம்
சக்கர போடுவீங்களா அதுல
வெல்ல இல்ல சக்கர ஏதாவது ஒண்ண ஆட் பண்ணிட் அதுக்கு சராத்திக்கு எண்ணம் அதனால சக்கர போடுவே
ஆ கேக்குதுங்க சா அப்டிங்களா ஆ ஆ
ஆ கால் ஸ்பூன் போடுங்
ம் ம் டவர் இருக்குதா பாருங்க டவர் அ அதுதா டவர் இருக்கா பாருங்க வாய்ஸ் பிரேக் ஆவுது உங்ளுது டவர் இருக்ற எடத்துல உக்காந்து பேசுங்க ஆ டவர் இருக்குணு அ ரீசார்ஜ் இருந்துட்டே இருக்குணு அந்த ஆ நெட் இல்ல நெட்ல வந்து ரீசார்ஜ் இருக்குங்களா செரிப்பா
ஆ இருக்கே ம்
ஏய் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லு பேசிட்டு இருக்காங்களா பத்து நிமிஷ தராங்களான்னு சொல்லு அதுதான்ப்பா என்ன னா ஆ நெட் இப்ப இந்த பன்னீர் செய்றீங்களா பனீர் செய்யப்போறீங்களா அதுல வந்து நீங்க அந்த சோம் இப்போ இந்தந கசகசா லா போட்றது இல்லைங்களா
சோம்பு நம்ம தாளிக்கு போது போடுவோம்
இப்
தாளிக்கும்போது போடுவோ தேங்கா சேக்க மாட்டோ அத பத்தி முந் த்ரி அ சுடுதண்ணில ஊற வச்சு அரைச்சி ஊத் அரைச்சி ஊத்திடுறது அப்பதா அந்த திக்னஸ் வரும் ஆ திக்னஸ் வர்றதுக்கு
ம்ம் அந்த முந்திரி அரைச்சு ஊத் த்றதுதா வந்து தேங்காக்கு பதிலா முந்திரி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட்ட் தா ஓரளவு நல்லா இருக்குன்னு நெனைக்கிறே கரெக்ட கரக்ட கரெக்ட் சூப்பர் சூப்பர் சூப்பர் ம் பரவால்லயே நல்லா சமைக்கிறீங்க
ஐயோ நல்லால்லா சமைங்க மாட்டோ எ பசங்க கிண்டல்லடிப்பாளுங்க நாலு கொழம்பு கத்து வச்சின்னு இருவத்தஞ்சு வருஷத்த ஓட்டிட் என்ன அவங்க அப்பா கிட்ட உக்காந்து ஓட் ஓட்டின்னுருப்பாளுங்க இ சின்னவ வந்து நான்வெஜ்ஜி சாப்டுறதுல்ல அவ்ளோவா அஹ் மட்டனே சுத்தமா சாப்ட மாட் மீன் சாப்பிடுவா ஆஹ் சிக்கன் வந்து ப்ப சிக்கன் சிக்ஸ்டி பைவ் இருக்கணு. இல்ல, போன்லெஸ்ஸா இருக்கணு செரி அவ்ளுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவா இருக்குது அதனால பன்னீர்னா செஞ்சு குடுக்கலா எப்பயும் பன்னீர் நானே தா ரெடி பண்ணுவே இன்னிக் கு ஒரு டைம் கடையில தா வாங்கி பாக்குலான்ட்டு வாங்கிட்ட வர சொன்னா இருநூறு கிராமே நூத்தி முப்பத்தெஞ்சி ரூபான்னு
பாத்தீங்ளா இப்ப அர லிட்டரு நீங்க வாங்கனாவே அதுல நாலஞ்சு பத்து கியூப் கெடைச்சிருது நம்ம
ஆஹ் அ அப்டிதா பண்ணிருனுந்த இவ்ளோ நாளு செரி ஒரு நாள் வாங்கிதா பாக்கலாமேன்னு பாத்தா அ து காலையில வந்து சொல்லிட்டு இருக்காரு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஆச்சு அதுக்கு நீ இருபத்திஞ்சு ரூபா பால் பாக்கெட் ரெண்டு வாங்கின்னு வந்தே சமைச்சிருக்கலா
சமைச்சிருக்கலா இல்ல இப்ப நீங்க பன்னீர் வீட்டுலயே ரெடி பண்றேன்னு சொன்னீங்கல்ல இப்ப நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பாக்கலா
பன்னீர் பா பால் வந்து கொதிக்க வச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு லெமன் புழிஞ்சி விட்டுருவே லெமன் அந்த வெத இல்லாம அஹ் வடிகட்டி இல்ல பால் கொஞ்சம் ஆர விடு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேர ஆர விட்ட பின்னாடி விட்டா அந்த தெளிஞ்சிட அந்த கடும்பு மாத்ரி வரும் கடும்பு மாரி வரும்போது வடிகட்டிட்டு துணில வடி கட்டிட் டு அதுக்கப்புறோ நல்ல தண்ணி கொஞ்சோ தி அந்த லெமன் பிழிஞ்சோல அதனால அந்த புளிப்பு இருக்கும் அதனால அது திருப்பி கழுவிட்டு அஹ் அதுக்கப்புறமா நல்லா வெயிட்டான பொருள் வச்சு அது தண்ணி எல்லாம் வடி கட்டிட்டு அதுக்கப்புறோ கியூப்மாரி பண்ணிக்கவு கொஞ்ச நேர அ அது ஒரு ஒரு மண் நேரோ செட் ஆவு ட்டுண்டு விட்டுருவே ஒரு மண்நேரோ ஒரு ரெண்டு மண் நேரோ ஆ, மெனக்கெட்டுதா செய்றே எல்லாமே ஏ நல்லா பாராட்டவே மாட்டேன்றாளுங்க என்ன பண்ண
உரித்தான ஒரு அவுங்க கூட அது பொந்துருச்சு அதுலருந்து எது பிரிக்க முடியாது நீங்க என்னாதா செய்ங்க எவ்ளோ டேஸ்டா கூட செய்ங்க அம்மா நல்லாருக்குமா நீங்க செஞ்சது ஒரு வார்த்த வராது நீங்க எம்பிள்ளைங்க கிட்டயா இருக்கட் டு அதுல என்ன கொற கண்டுபிடிக்கிறாங்கள தவர அதுல டேஸ்ட் என்ன இருக்கு அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்டி எவ்ளோ கஷ்டபட்டு செஞ்சிருக் ப்பாங்கன்றது வந்து அவங்களுக்கு அது தெர்ல ம் ம் என்ன பண்ற ம் என்ன பண்றது எல்லா நம்ம கேட் கேட்டு வாங்கறதா இருக்கு போப்பா எல்லா பாராட்டியே ஆகாட்டி கேட்டு வாங்கறதா இருக்குது அட குடுங்குடா குடுங்கடான்ற மாரி இருக்குது எனத்த பண்றதோ போங்க நானா இன்னிக்கு ஏ சிக்கன் கிரேவி பண்ணிட்டே அ பிரியாணி செஞ்சம்ப்பா இன்னைக்கு ஊர்ல திருவிழா இன்னைக்கு அதனால பிரியா நாலு நாளுப்பா இங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து அ இதுவா வாாணியம்பாடி ஊர் வந்து வாணியம்பாடி நல்லாருக்கு இங்க திருவிழா இந்து ஊரு ஊருக்கு ஏத்த மாரி அங் அங்கங்க ஊருக்கு ஏத்த மாரி வரும்ப்பா அங்கங்க ஊருக்கு ஏத் த மாரி அவங்கவுங்க எப்படி சொல்ற வகார வகார எப்படி செய்றாங்ளோ திருவிழா அந்த மாரி இருக்கும் அதாவ்து அவங்க பெரியவங்க எப்டிக்கு செஞ்சாங்களோ ஃபாலோ பண்ணுவாங்க இவங்களு இங்கு ஒரு மொற பக்கத்து தேருவுல ஒரு மொறையா இருக்கு நம்பள்து ஒரு மொறையா இருக்கும் அவங்கள்து ஒரு மொறையா இருக்கும் நல்லா இருக்கும் போனா திருவிழாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு உம்
உம் இது ஏதோ ஒரு படத்துல இருந்து ஒவ்வொரு ஜாதி வாரியா படம் பண்ணாங்கள அந்த மாதிரி
ஆஹ் இருக்கலாம அப்டி கூட இருக்கலா என்னமோ அது ஒரு இந்த மாரிதா செய்வாங்க பட் வந்து நல்லா இருக்கு து செய்யும் போதே இங்க வந்து நைட்ல வந்து அந்த கரக எடுப் டுக்குறாங்க பாத்தீங்களா அப்பா பயங்கரமா இருக்கு க்குங்க இன்னிக்கு நைட் அது அந்த ப்ரோக் க்ராம் தா செமையா இருக்கு நாளிக் என்னன்னா ஹ் சொந்தக்காரங்களல்லா கூப்டுருவாங்க வீட்டுக்கு சொந்தக்கார எல்லா கூப்ட்டு மஞ்சள் தண்ணி எல்லா கலந்து வெச்சு வெளிய அந்த மாமா மொர அத்த பசங்கெல்லா இருப்பாங்க இல்லிங்களா அவுங்க மேல்லா ஊத்தி த்தி சாயம் பூசி யி வெளடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கே
இவ்ளோ வய்சாயிடுச்சு நாங்க இன்னு அதெல்லாம் பண்ணதே இல்ல பாத்தது இல்ல அஹ் ஆஹ் அது என்னன்னா சின்ன வயசுல இருந்தே ஊர்ல வளக்கல அம்மா ஊர விட்டே தனியாவே வளத்தாங்களா அதனால ஊரு பழக்கம் அது எல்லா ஃப்ரெண்ஷிப்பு அந்த மாரி
அஹ இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஊர்ல இருக்கு இருக்கு போது குவோட்ரஸ்ல இருந்தோ ஓகேங்களா கோட்ரஸ்ல இருக்கும் போது அவங்க அவங்க ட்ரீட்ல இருக்கிற அ கோயில மட்டும் கும்புடுவாங்க ஆனா இப்ப கல்லாணத்துக் அப் அப்புறோ வந்து ஒரு ஊரு இது ஒரு ஊர்ல வந்து இவ்ளோ மக்கள் சேர்ந்து ஒரு திருவிழாவ கொண்டாற்றாங்க அப்டின்னு போது ஒரு பிரம்மிப்பா இருக்கு எனக்கு இவ்ளோ பேர் சேந்து இவளோ அழகா கொண்டாடுறாங்க பதினஞ்சு நாள் காப்பு கட்டுறாங்க டெய்லியு பூஐ பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் போவோ திருவிழா மாரி தா போவோ வெள்ளிக்கழமனா கூல் வூத் ப்பாங்க சாப்பாடு செய்வாங்க அன்னதானம் பண்ணுவாங்க நெறைய பேர் நேத்தி கடன் போடுவாங்க ஈத் கிட்டத்தட்ட இந்த திருவிழா முடியறவர நேர்த்தி கடன் போய்னே ருக் பா நாளைக்கு வரைக்கு போவு இன்னிக்கு வரையு ஒவ்வொருநாள் பண்ணிட்டாங்க நேத்து ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா வெள்ளில அம்மனுக்கு ஃபேஸ் கொடு தாங்க அ முகல்ல அதுல்ல வெள்ளில செஞ்சு கொடு தாங்க ஆ ஒரு அம்மா கொலுசு வாங் குடுத்தாங்க மூக் குத்தி வு வைரத்துல மூக் குத்தி வப்பாங்க
ம் பரவால்லியே
குடுப்பாங்க பட்டு புடவ சாத்துவாங்க பறோம் ரொம்ப நல்லா இருக்கு நெஜமாவே அரும்மையா இருக்கு அது
எங்கே எங்க எங்க அம்மா வீட்லயு கூட்டோ இருந்தா அந்த இடத்துக்கு கூட்னுபோ ப்போட்டாங்க கல்யாணம் பண்ண அந்த இடத்துலயும் கூட்டோ இருந்தா போக்கூடாதுதா கூட்டத்த பாத்தா அலர்ஜிய அ எனக்கு அந்த கூட்டமா இருக்கிற இடத்துலல்லா போய் கொஞ்ச நேரோ நிண்டு எல்லா வேடிக் பா கதை பேசதுல கேட்கணு ஆசை இருக்கா நீ எங்க ஊ அத் கூட்டமா இருக்க அ நாட்டியாளியா அந்த மாதிரி இருக்கல்லாம் கூடாாதாம் போலனா கொஞ்ச நேரம் திரும்புவாங்க அப்புறம் அவ போல கிளம் கிளம் அவ்வளோ அதுல போய் என்ன தெரியும் து கொஞ்சோ நேரத்துல இருந்தா கொஞ்சோ நேர அதான் அம்மா ஊரு இல்லதா அது அடுத்த வாரோ வருது திருவிலா சங்க
ஆஹ் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க பயங்கரமா இருக்கோ நிஜமாதா அதாவது நம்ம திருவிலானு சொல்றோ அதா நம்ம திருவிழா சொல்றோ இல்லீங்களா அத வந்து அப்படீன்னா நம்ம என்ஜாய் பண்றதுல தான் இருக்கு காது திருவிழாவே நெஜமாதா அது வந்து மூடியா கொண்டு போறதுக்கோ ஒரு ஒரு மூமெண்ட்டு நம்ப ஜாலியா கொண்டு போறதுக்கோ
ம் ஆனா எது ஒன்னு ஊர்ல வளரணும் ஊர்ல இருந்து செஞ்சா அது ஒரு இது நம்ம பாட்டுக்கு தனி தனிக்காட்டு ராஜா மாரி தனியா ஒரு ஏரியால வீட கட்டிட்டு திருவிழாமட்டூ ஊர்ல நடக்குதுன்னா அப்பப்போ போய் வர்றது அது பண்றோ ஊருன்னா ஊர்ல எல்லாருமே பழகுவாங்க
ம் ம் ம் கரட்
தனியா யாரோ ஒரு சிலர் தா பேசுவாங்க ஒரு சிலம்பல யார்
ஆமாப்பா ஏய் ஆமாப்பா இது நிறைய வீட்டுல நடக்குது இது ஒரு சிலர்ல்லா கொல்லில கட்டினு போயிடுவாங்க வீடு அ எங்க நெலத்துல நாங்க கட்டிக்கிறோம்ன்ற இதுமாரி ஊருக்கு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா தனியா இருப்பாங்க அ உ என்ன ஒரு பொருள் வாங்கணோனா கூட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து வாங்கிட்டு வரனோ வருவாங்க இல்லன்னா பக்கத்து ஒருருக்கு பஸ் போயிட்டு தா வந் ப அதுலா ரொம்ப கஷ்டோ தான்பா தனியா இருக்கிறதுனால அது ஒரு கஷ்டோ ஏனா நா தனியா இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஆ ரொம்போ தொல்லைங்கலா இருக்கும் க்காது க்கு நெறைய பிரச்சனைங்க இல்லாதக்கு அ எதிர்வீடு பக்கத்து வீடுன் பிரச் அ சொல்லுங்க
பிரச்சனைய பாத்து வளந்தாதா பிரச்சனன்ற பய அவ வந்து ஆ அ எனக்கெல்லா எங்க மாமியார்கிட்ட பேஸ்னா திருப்பி பேசறதுக்கே பத்து வர்ஷாச்சுன்னா பாத்துக்கோங்க
ஆ அதேதா சேம் டூ யூ அதேதா கிட்டத்தட் பத்து வர்ஷல்லப்பா இன்னிக்கு வர நம்மல ஆக்குபைடு பண்ணிட்டுதாருக்கறாங்க அவங்கள எதிர்த்து ஒரு கொஸ்டின் கே ச்சி நின்றுங்க பா க்லாங்க நம்ப்ள எல்லா சப்போட் பண்றதுக் நம்ப வீட்டு காரங்ளே எடுத்துக்ங்க சப்போட்
ம் ஆஹ நீ என்ன கேக்கறதுன்னுவாங்கோ ம் அப்போ ஒ மனசுக்குள்ள ஒரு படபடப்பு பயோ நடு க்கொ எல்லாமே இருந்துது ஒரு ரெ ரெண்டு டைம் மூன் டைம் திருப்பி பேசுன பின்னாடி இப்பதா அந்த பதட்டல்லா போய்க்கிது எ பொண்ணுக்கே கல்யாணோ ஆவற வயசு வந்துச்சி எனக்கு இப்பதா அந்த பதட்டமே பெயிருக்குது என பண்ட்டு அதுதா பசங்களுக்கு சொல்லியிருந்துது
பில்ல நம்ம கண்டிப்பா இணையலா தோழி நன்றி தோழி ம் அ அ